ஆ நா எப்படி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கங்க என்னா பண்ணிட்டு இருக்கீங்க
சும்மா தா இருக்கே
ம் அதா சொல்லிட்டு இருந்தீங்களா கெரியர் கேப்பு இதெல்லா ஈஸிய பண்ணிடலாங்க எனக்கு தா நான்தா திங்க் பண்ணிட்டு இருக்கே கெரியர் எப்படி க்ளோஸ் பண்லாமே
ம் வேற எதாச்சு பிசினஸ் பண்ற ஐடியா இருக்கா
பிஸ்னஸ்ஸு ரென்னா என்னன்னா எ என் நா என்ன சொல்றது கோயத்திரிலயே
ம்
என்னோட காசுல ஸ்டார்ட் பண்ணலா என்னன்ன ஜாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலானு நா திங்க் பண்ணிட்ருக்கே என் எதனா சின்னதன்னா உள்ளிக்கு புஷ் ஆவுலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க
ஓகே ஓகே இந்த ஏர்னிங்ஸ் வச்சே பிசினஸ் பண்லான் நெனக்கிறீங்க ஓகே ஓகே ட்ரை பண்ணுங்க கடைக்கு சீக்ரத்துல கடைக்கு
ஆ கடைக்குங்க ஆனா ஈஸியாவே கெடைக்கு ஜாப்ஸ் ஈஸியா தா கெடைக்கு ஆனா இந்த ஐ இங்க ரொம்ப பெங்ளூர்ல இப்ப நீ ஜாப் சொல்லல கவர்மெண்ட் ஜாப்ஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கூட ஏறலான்னிக்குறது அதா பெட்டர் எனக்கு தெரிஞ்சு இப்போ சைடுல இது பண்ணிட்டு கவர்ன்மெண்ட் ஜாப் எனக்கிது இது பெட்ருங்க
ஆமா ஆமா கவர்மெண்ட் ஜாப் எழுதுங்க பெட்ருதா
ஆமாங்க இங்க ரொம்ப பேரு இப்ப எல்லோரும் எனக்கு ஐ டி வேணு ஐ டி வேணுனு கவர்மெண்ட்யெல்லா இப்ப காலியா தா இருக்குங்க நா நெனிக்கிறே அதா பா பாக்கலானு இது ப்ளஸ் அது ஏதோ ஒன்னு கெடைச்சா போலானு வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க எதோ ஒன்னுல ஃபர்ஸ்ட்டு இப்ப புஷ் ஆயிலானு பிக்ஸ் ஆயிருக்கு மைண்ட் ஹலோ ஹலோ
ஹலோ
கேக்குதா
கேக்குது கேக்குது
ஆ ஒங்க வாய்ஸ் ரொம்ப க்யூட்டா இருக்குங்க
இதெல்லா இங்க சொல்லக்கூடாதுங்க
இல்லங்க நார்மலா சொல்லிட்டு இருக்கேங் ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட் கூட குடுக்க கூடாதா இதுல
தெர்லையே
தெர்ல நார்மலா சொல்றே இப்போ எதனா பாத்தா நம்ம ஒன்னு சொல்றோல்ல
ம்
அப்டி நா சொன்னங்க அவ்ளோதாங்க ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட் குடுத்தங்க காம்ப்ளிமெண் குடுக்க கூடாதாங்க இதுல
தெர்ல எனக்கு தெர்ல நா குடுக்கூடாதுனு தா நெனக்கிறே
ஆ ம் உங்க தமிழ் நிஜம் ம் தமிழ் நிக்க சொல்றங்றாங்கற இன்னு கேப்பே வரலங்க எந்து மிஸ்டேக் மிஸ்டேக்கா வந்துட்டு இருக்கு
ஆமா ம் நீங்க எப்டி பேசுவீங்கனா லைட் டா ஹிந்திக்காரவ்ங்க மாரி பேசுறீங்க
ஹிந்திக்காரே மாரி பேசுறேனாங்க நானு அ எங்க எந்தெந்த வேர்ட்ஸ்சு மிஸ் ஆயிட்டுருக் கு நானு இதுல் தமிழ் கத்துக்களானு தா திங்க் பண்ணிட்டு இருக்கே
அப்டி சொல்ல தமிழ்லா பேசுறீங்க ஆனா அந்த ஸ்லாங் இருக்குல்ல அது வந்து ஹிந்திக்காரவங்க பேசுற மாரி அ என்ன சொல்றது இப்ப ஹிந்திக்காரவ்ங்க வந்து தமிழ் தெரியு ஆனா ஹிந்தி ஸ்லாங்ல வந்து தமிழ் பேசுவாங்க அந்த மாதி நீங்க பேசுறீங்க
ஓ அப்டிதா ஒருத்தே இந்த ஏ ஏ ஏ எந்தெந்த வேர்ட்ஸ் எப்டி எப்டி மாறிட்டு இருக்கே எனக்கே தெரிலங்க
ம் இப்ப மாறிட்டு இருக்கு அப்டின்றீங்கல்ல
ஆ
மாறுது அப்டின்னு சொல்லலா எந்த எடத்துல வேர்டு மாறுதுனு எனக்கே தெரியல அப்டின்னு சொல்லா ஹலோ ஹலோ
ஓ ஹலோ ஹலோ கேக்குதா அதா ஒங்க அதா ஒங்க வேர்ட்ஸ் கொஞ்சொ என்து ரொம்ப மிஸ்டேக் ஆகிங்கிது அதா தமிழ் கூட கொஞ்சொ பெர்ஃபெக்டா பண்ணிக்கணுன்தா நா திங் பண்ணிட்டு இருக்கே
சேரி சேரி
ஆ மாத் மாத்திக்கிணு
ம் ஆமா ஆமா மாத்திக்கிணு
ஆ வேற என்ன வேர்ட்ஸ்சு கொஞ்சோ டஃப்பான வேர்ட்ஸ்சு ரொம்ப பேச முடியாது என்வல எனக்கு தெரிஞ்சு என் என் என் ஆல கரெக்டா என் ஆல
ஆ மோட்டிவ் எதா ச்சி ஃப்யூச்சர்ல ஏதாச்சும் பண்ணணும்ன்னு ஆசைப்பட்றீங்களா
ஃப்யூச்சர்ல என்னா எப்டி
எப்டி டிராவல் புடிக்குமா இல்ல வீட்ல இருக்க புடிக்குமா
டிராவல் என் டிராவலிங்க நா சொல்றே பாருங்க நா இங்கல இருந்து ஃபர்ஸ்ட்டு நானு என் கோர்ஸ் வந்து திருப்பத்தில பண்ணே
அ பி பி ஏ திருப்பதில பண்ணீங்களா ஹலோ ஹலோ பி பி ஏ திருப் பதி ல பண்
ஆமாங்க திருப்பத்தில பண்ணேங்க ஏங்க
ம் இல்ல இல்ல சும்மா கேட்டே சொல்லுங்க
ஆமாங்க நானு இந்த இந்த தமிழ்நாடு சென்னை ஹைதராபாத் தெலுங்கானா கர்நாடகா பெங்களூர் இதெல்லா சுத்திட்டங்க எல்லா எடத்துலயு நா ஒரு ஒன் இயர் இருந்திருப்பேங்க
ஓ எல்லா எடத்துலயு ஒன் ஒன் இயர் இருந்தீங்களா
அல்லா எடத்துலயு நானு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா ஒன் ஒன் இயர் ஒரு ஒரு ப்ளேஸ்ல படிச்சே ஒரு ஒரு ப்ளேஸ்ல ஜாப் பண்ண ஒரு ஒரு ப்ளேஸ்ல இப்டி இருந்த அப்டி இருந்தங்க த நா பாத்காத ப்ளேஸ்சு இந்த சவுத்ல வந்து கேர்ளா ஒன்னுதாங்க
ஓ
நீங்க உங்க வாய்ஸ் ரொம்ப கட் ஆகுதுங்க நெட் நெட் இல்லாத ப்ளேஸ்ல நீ உக்காந்துகிட்டு இருக்கீங்க நினைக்கிற நீங்க
இப்ப கேக்குதா
ஆ இப்ப கேக்குதுங்க
எந்த எந்த ஊருக்கு நா போயிருக்கன்னா நா வந் இது ஆக்ரா
ஆக்ரா
ம்
ம்
அஜ்மீர்
அஜ்மீர் அஜ்மீர்ன்னா எங்க இருக்கு அது
ஆக்ரா பக்கத்துல அதுக்கப்புறமா தா சொன்னே பெங்ளூர் திருச்சி மதுரை அதுக்கப்பமா
சவுத் அல்லா கவர் பண்ணிட்டீங்க சவுத்
குற்றாலம் பண் ஏங்க சவுத்து நறைய இருக்குங்க கவர் பண்ண இன்னும்
ஏ சவுத் எங்க நெறைய இருக்கு இங்க ஆந்ரா கர்நாடக்கா தெலுங்கானா ஆந்ரா கர்நாடக்கா தெலுங்கானா தமிழ்நாடு ஃபோர் ஸ்டேட்ஸ்ஸு இதாங்க சவுத்து இது ஃபோர் ஸ்டேட்ஸ் ம் இந்த ஃபோர் ஸ்சேட்ஸ்ஸு தா அஹா நா சொல்றே பாருங்க இந்த ஃபோர் ஸ்டேட்ஸ்ஸு தா சவுத் வரு உனு ஏது சவுத் இல்ல நீங்க சொல்லுதல்லா
அதா போனதே இல்ல சவுத்து
ம் ஆ இது இதெல்லா தாண்னனா சவுத்து தாண்டி தானே போனு நீங்கொ ஆ தாண்டி தான போய்ருந்துருப்போ நீங்கொ ஆனா ஓகே ட்ரெயின் ஜர்னி இல்லாத நீங்க ஒரே வாட்டி ஃபிளைட் ஜர்னி பண்ணீங்களா
இல்ல ட்ரெயின் ஜெர்னி தாங்க எல்லாமே ட்ரெயின் ஜெர்னி தா
அப்போ ஹைதராபாத் இதெல்லா டச் செய்ருக்குமே ம் ம் ம் அதுதா இது டச் ஆவாது எப்டி போ முடியு இந்த சவுத் தாண்டாத நீங்க போனுனா ஒண்ணு ஃபிளைட்ல தா போணு
சாய்தா போணே இல்லல்ல டச்சாய்தா போணே டூ டேஸ் போனோ ட்ரெயின்ல அஜ்மீருக்கு மட்டு
ஆ அப்போ தெலுங்கு காரிங்கெல்லா டச்சாய் இருக்காங்க தெலுங்கு தமிழு
அதெல்லா தெரில தூக்கிட்டே போனொ என்ன தெரியு
ஓகே ஓகே தூங்கிட்டு போனீங்ளா ஏது ஏது புக் பண்ணீங்க ட்ரெயினு
அது ஸ்லீப்பர் தா
ஆ அதா கொஞ்ச டவுட் இருக்கு எனக்கு ஸ்லீப்பரு நார்மலா டிக்கெட்ஸ் கடைக்காதுல்லா
நாங்க ஒன் மன்துக்கு முன்னாடியே ப்ளான் பண்ணி புக் பண்ட்டோ
ஓகே இந்த ப்ளேஸ்ல என்னென்ன ஸ்டே பண்ணிங்க ஒன் மன்த்து ஒன் இயர் அப்டி
ம் வீட்ல தா புரில ஒன் மன்த்து ஒன் இயரா
ஓகே ஓ இயர் அப்டி என்னன்னா ஸ்டே பண்ணி படிச்சிங்கா அந்த ஏரியாங்ல
சும்மாதா இருந்தே
ஜஸ்ட் டூர் மாதிரி டூர் போய்ட்டு வந்துட்டீங்க எப்டி இருந்துதுங்க டூரு க்ளைமேட் எப்டி இருந்தது அந்த சைடு
கேர்ளா வயநாடு நல்ல ஜில்லுனு இருந்துச்சு
ஆ
கேர்ளாவு நல்லாதா இருந்துச்சு
ஆ
கொச்சி போன கொச்சி ஃப்ரெண்ஸ்ஸோட போன
ஆ கர்நாடக்கா இதெல்லா சூடா இருந்துதா என்ன
பங்ளூர் தான பங்ளூர் எப்பங்க சூடா இருக்கு குளுரா இருக்கு
ஆமாங்க பெங்ளூர் எப்யு கூலாதாருக்கு
ம் நா பங்ளூர் மட்டுதா சென்னை தா சூடு ப்பா
ஆ ரொம்ப சூடுங்க சென்னை
ரொம்ப ரொம்ப சூடு தா என்ன பண்றது
ஆ பீச் கூட சூடாதாங்க இருக்கு இல்லங்க பீச் பீச்சு
பீச்சா சூழாதா இருக்கு ஆமா ஆமா
ஆ பீச் என்னென்னா கூலா இருக்குனு நானு அண்ணிடெ இருக்க
இல்ல இல்ல சூடா தா இருக்கு நைட்டு ஆ ஈவினிங்கா கூலா தா இருக்கு
மார்னிங்கு
மார்னிங் இங்க சூடாதாங்க இருக்கோ உச்சி வெயில் அடிக்குது
ஆ
எப்டி கூலா இருக்கோ சூடா தா இருக்கோ இப்போவ டேப் டேப்லருந்து வர தண்ணியே சூடா தா வருது அது வந்து கேன்குக்குள்ள இருக்க தண்ணி அதே சூடா தா வருது டேப்ல
ஓ ஆ இருக் இருக்கலாமா சூடு எவ்ளோ டெம்பரேச்சர் தாண்டுதுங்க சென்னைல்ல
இப்ப இந்த வருஷோ தா ரொம்ப தாண்ணிடுச்சு ஃபிஃப்டி னால
ஃபிஃப்டி மேலா பிஃப்டி மேலா
ம்
ஓ ஃபிஃப்டி மேல இருந்துருக்காங்க எங்களுக்கு இங்கே டொண்டி நாங்க ட்டொண்ட்டி வந்தாலே தாங்க மாட்டேங்க
அப்டிய பிஃப்டி வராது
‌இங் டுவெண்டி வந்தாலே ஷாக்கா ஆவுராங்க இங்க டெண்ட்டி டெவெண்டி ஃபைவு நீங்க பிஃப்டி சொல்லிட்டு இருக்கீங்காமா பிஃப்டி என்னா நாங்க டபுள் டிரிபள் போட்டுக்னோ எங்கள்க்
அங்க வந்து துணியே காயாதுல்ல
ஆமாங்க அது ஓன்னு
இங்க வந்து ஈஸியா காஞ் போட்டோனே காஞ்சிரூ
ஆமாங்க போட்டுன்னே காஞ்சிடும்
போட்டோனே காஞ்சி எட்த்து வச்சிறுவோ
ஆ இங்க கூட ஒன்னூ இல்லங்க வெயில் டைம்ல ஒரு நைன்ல இருந்து டுவல் வர்லுயூ போட்டாதா அது டைம் பாத்து போட்ணூ த்ரீ டூ டெய்லி ஒரு டூ ஹர்ஸ் மயே மாத்திரெ பெய்யுங்க
ஆம்
எப்ப பேயுமோ தெரியாது ஃபோர் டு ஃபைவ் அது மாத்தரம் கவுண்ட் வெச்சுன்னா அந்த டைம் உள்ளே எங்கேன்னா இர்ந்தா பெட்டருங்க
ம்
அ இல்லகட்டி சவன்லிந்து எயிட் வரைக்கூ பேயுங்க
அ அப்டியா
ஆ க்ளைமேட் கூடோ ரொம்ப இதுங்க சென்னையோட பெட்டரு தாங்க சூடூ ஆனா இருக்கலாங்க சென்னை கூடோ
புரில்ல
சென்னை கூட ஓகே மேனேஜ் பண்ணலா
பண்லா பண்லா மேனேஜ் பண்லா
சென்னையில ஏசி இல்லா காட்டி இருக்க மாட்டேன்றாங்க யாரனாலூ ம் ம்
இருக்காங்கெல்ல
இல்லங்க நானு போர்த்தா சின்ன சின்ன வீடுங்குள் கூட ஏசி போட்டுட்டே இருக்காங்க ‌அங்க
அப்டியாஸ்
உ நானு சென்னை சைடு உங்களுக்கு விரூங்கபாக்கோ ஐடியா இருக்கா திண்டுக்கல்லு
ஆ இருக்கு இருக்கு
அந்த சைடு தா இருந்தே நா சென்னைலா
ஓக்கே ஓக்கே
ஆமா நீங்க கர்நாடகா அவ்வளோதா ஆந்திரா டச்சாவல
ஹெ ஹெங்
ஆந்திரா போங்க ஃபுட்டு் காரெ காரமா நல்லா இருக்கோ
ம் ம் போனோ போனோ போலா
ம் நானாங்க
ஆ
உன்னு என்னன சொல்றீங்களா
இல்ல இல்ல டைம் ஆயிடுச்சு வச்சிடலா
ஆ ஓகேங்கா ரொம்ப நன்றிங்கா ஆ பாய்